ஹலோ கேக்குதுங்களா நீ அட்டன் பண்ண லேட் ஆயிருச்ச உடனே எனக்கு
இல்ல இ அப்படி கனெக்ட ஆகலை சுத்திக்கினே இருந்தது என்னோட ஆயது என்னோட ஆுதுன்னு நினைச்சேன் நானே அதான் நெட்வொர்க் ப்ராப்ளம் தான்ப்பா
உங்க உங்க இதுலதான்ங்க நெட்வொர்க் ப்ராப்ளம்
எங்க ான் என்னன்னு தெரியல நான் இதுக்காகவே வேற நெட்ப் வேற போட்டு வச்சிருக்கேன்
வந்து ஒயஃபையை செக் பண்ண சொல்லுங்கள்
இன்னைக்கு தான்டா பண்ணன்
உம்
உம்
பண்ணி இப்படி இருக்கு
ஆஹ பண்ணி இப்படிதான் வருது என்னு தெரியலும்
இப்படி இருந்தா அப்புறம் எப்படி இது பண்றது ஒரு நிமிஷம் எனக்கு கையெல்லாம் ஆடிடுச்சு
எனக்கு ஐயோ என்னடா இது கனெக்ட் ஆக மாட்டேங்குது இப்படி சுத்துது அப்படின்னு பாார்த்தந்தேன் அப்புறம் பரிப்பேரிங் வந்துட்டு ஓகே ஓகே ஜீரோல வந்துச்சு ஜீரோ வந்த தான் எனக்கு அங்க ஒரு மாதிரி ரிலாக்ஸ்
உஹம்
நடுல நடுல டபால் டுபின்னுு வேற கட்ட்ாயிடுது இது உம்
து அப்புறம் அல கணக்கு கணக்குக்கு கட்ட மாட்டேங்கிறாங்க பெரிய தலைவலி ஆாயி போயிருது
உ கடரை அப்புறம்ப்பா
சொல்லுங்கள் கோயு எங்கேயும் போனங்களா இன்னனைக்கு ஃப்ரைடே
ஆஹா இல்லப்பா கோவிலும் வீட்டுல சாமி கும்புறதோடு செய்யப்பா எங்கேயும் போற அப்படிங்கள போகணும் தோணும் என் பசங்களை கூட்டிகிட்டு போனோம் நம்ம போனோம் அது எனக்கு மைண்டே வரமாட்டேங்கு
அது எல்லாரும் அதாவது அந்த ஹவுஸ் ஒயஃபங்கற ஸ்டேஜுக்கு வந்துட்டா எல்லோரும் இதே மனநிலைமையிலோடு தான் இருக்கும்
அது அதான் ஒரு மாதிரி டிப்ரஸ்ாவே இருக்கு ரிலாக்ஸியேஷன் ஆஹ் அது போய் உட்காரணும் அப்டி எனக்கு போனும் தோணும் மனசு வந்து வீட விட்டு இறங்க மாட்டேங்கிறேன் வீட்டுக்குள்ளே இருந்துக்கணும் அப்டின்னு மைண்ட் செட் இருக்குது பசங்களை கூட்டு போனும் இப்டி அப் அப்டின்னு அதே இருக்கா அதே ஒரு டென்சன்
நாங்க இந்த வருஷம் அந்த பக்கம்தான் மாறலாம் இருந்தோம்
ஆஹ்
ரெண்டு நாலு நாள் வந்திருந்தேன் வெயிலின் தாக்கமும் வெய அஹ் வெயிலின் தாக் பக்கமும் வெயிலின்
ஆமா ஐயோ அங்க மட்டும் ஒன்னும் கொறச்சல் இல்ல போங்க நீங்க உம் நாங்கதான் இந்த மே மாசம் வந்துட்டு வே அவஸ்தப்பட்டு வந்தம் பா
தெரியாதுங்க
செம வெயிலு ஐயையோ என்னடா இது இப்டி இருக் க்கு அப்டின்னு பாத்துக்கிட்டேன் நானு இங்கேயே பரவாயில்ல போல இருக்குன்ற மாரி ஆயிடுச்சு அங்க சரியா வெயில் அடிச்சுது
நீங்க அப்பிடி இருக்காது அதுவும் எங்க வீடு தெரியாது உம் ஈவினிங்ல இருக்க முடியாது எனக்கு ஒரு மாரி மூச்சு அடைச்சிருச்சு உம் இங்க டோட்டலா மாறிடுச்சு மழ மழ
இதெல்லாம் சொன்னாங்க ஓ எனக்கு அதுவே கடுப்பாக இருக்குது பெங்களூர்லேயும் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் அக்கா பசங்க எல்லா அக்கா கூலிங்க் ஆயிடுச்சுக்கா குளுறுதுக்கா அப்பிடின்னுட்டு அடி பாவிங்களா
வேலங்க சர்வை பண்ணுறது ரொம்ப ஈஸி உம் எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம பாட்டுக்கு இருக்கலாம்
நீண்ட கூட மாத்திக்காதீங்க எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இருங்க
நல்லாயிருக்கு அதனால தான் வந்துட்டு வந்துட்டு செவத்துல அடிச்சப் பந்து மாறி திருப்பி திரும்பி வரேன் நீங்க நமக்கு நம்ம இன்னொரு இன்னொரு பொண்ணூருத்தி சொன்னாலோ உங்களுக்கு நம்ம ரெண்டு பேருக்கு மியூச்சல் அவள்ட கேட்டு பாருங்க நா என்னன்னு கூத்தடிகிறேனு இம் இம் ஹ ஹ ஹ உனக்கு வேற வேல இல்லடி வேலைக்கு வேலைய பாருடி அப்டின்ட்டாலக எல்லாரு நீ அங்கிருந்து வரவு மாட்ட
ஆஹ் ஹ ஹ உம்
அப்டின்றாளுஹ
உங்ளுக்கு அங்கருது இதுல்லா பக்கமா பேலஸ்ல்லாம் உஹம்
அதெல்லா நாங்க இப்ப அதெல்லா யோசிச்சாலே எங்ளுக்கு புடிகாது அய்
ஆமா உம்
எங்கள விடு
ஆனா கொஞ்சோ கொஞ்சம் போனா நல்ல எல்லா பேசஸ்லா நெறைய இருக்குப்பா
எல்லாமே நாங்க எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாத்துட்டோப்பா
உம்ம்ம் ம்ம்
எல்லாமே ஃபுல்லா என்ன நாங்களு வந்து டுவெல்வ் இயர்ஸ் ஆயிடு அதுனால எல்லாமே எக்ஸ்ப்ளோர்பண்ணி பாதச்சு என்ன மாசில் நீ கைய எடு ஆமா தூண்டிக்கிட்டே இருக்குங்கங்க அதுகளுக்கு தூக்கமே வரலன்னா ஹம் இவ்ளோநேரோ பாத்துக்கிட்டு இருந்தோ நா ஃபோன் தா காமிச்சிட்டு இருந்தே சரி தூங்காம இருக்கே படுத்துமேன்னு கொஞ்சோ நேரோ போன் காமிச்சே நை நை நை நை நைன்னு காதுக்குள்ள வந்து கோ
அந்தங்க அப்டியே எரிச்சல் மூட்டோங்க அம்மா ஐயோ இங்யு அதேதா அப்ப எல்லா வீட்லி யு இப்டிதா இருக்கு குமோ எனக்கு நா என்ன அப் பெத்ததுதா இப்டி இருக்குது போலருக்கு அப்டின்னு
ரங் ரங் ரங் கொஞ்ச நேரொ வாய மூடுறிய நீ கொஞ்சோ நேரொ நீ வாய மூடுறிய கேட்ட இப்பதா கேட்ட கொஞ்ச நேரோ வாய முடிறிய நீ இப்பய் நீ எத்தன கால் பேஸ்த் எத்தன எத்து எத்தன பேர்ட்ட பேசுவ நா வெயிட் பண்றன் அப்டின்ட்டு முடிச்சுருக்கு நா வெயிட் பண்றேன் அப்டின்ட்டு முழுச்சுட் படுத்துகேடக்கு ஆமா
அங்க இங்க
ம் என்ன சொன்னாலு கேக்க மாட் ட்டாங்க அவுங்க இஷ்டப்படி தாருக்காங்க இந்த காலத்து பசங்க அப்டிதாருக்காங்க ம்மா
எனக் அது அதுவே ஒரு மாரி டிப்ரஸ் ஆவுது எனக்கு ஐயோ என்னடாது இதுங்க பசங்க இப்டிருக்கு
இப்ப எதுத்து எதுத்து வேற பேச கத்துக்குச்சிங்க இதுங்கள்ட்டையெல்லா யாரு இப்டி எய்த்
எனக்கு நம்ப வரள வளந்த அதை அதை யோசி சிக்குறோ ஆனா நமக்கு எ எதுமே கடயாது எதுமே இல்லாம வளந்துட்டோ எந் எந்த எதிர்ப்பார்ப்புமே இல்லாம இருந்தோ நம்ம ஆனா இப்பக்கி பசங்க இந்த வயசுக்கே எவ்ளோ அட் வான்ஸா யோசிக்குதுங்க எதுர்ப் பாக்குதுங்க பேசுறாங்க நாலா டென்த்து டோல்த்து வரிக்குமே ஒன்னுமே தெரியாதுப்பா சு சும்மா மரமண்ட மாங்காமடச்சி மாரிலா இருந்
நா ஒன்னுஞ் சொல்ல முடியாது நம்ம
எனக்கு அதுவே பசங்க இப்டி இருக்காங்களே இப்டி இருக்காங்களே இன்னு எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி தா ஆகு போல இவுங்க கிட்டல்லாம் அப்டின்னு தா யோசிக்கிறே நானு
நம்ம எக்ஸ்பெடேஷன் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக நெனைக்க நெனைக் க நமக்கு தா ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி ஆ
ஆ அவுங்களுக்கு எக்ஸ்பக்டேஷன் ஜாஸ்தியாகுது நமக் ஸ்
ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாவ்து எதாது ஒன்னு பாத்துட்டா இத வாங்கி குடு ப்பியா இத வாங்கி குடுப்பியா இத வாங்கி குடுப்பியா இத வாங்கி குடுத்துருவியா வாங்கி குடுத்துருவ்யா இப்ப இது வேற என்னது ஆ
ம்
இப்ப வந்து இது வேற இந்த
என்னது
என்னது ம் அந்த ஆன்லைன் ஆர்டர்ஸ் வேற
ஆ
அத பாத்துட்டு அத அது கார்ட்டுல போட்டு வச்சுட்டு இத பண்ணி் குடுங்க அத பண்ணி் குடுங்க அத செஞ்சு குடுங்க இத செஞ்சு குடுங்கன்னு ஒரு நா நொச்சு நொச்சு நொச்சு நொச்சுனு ஆனா இப்ப இந்த காலத்துல இருக்கர பேரண்ட்ஸும் சிங்கிள் சைல்டு ஒரு ஒரு புள்ளைய வெச்சு த்து அந்த வீட்டுல அந்த புள்ளங்க கேக்க கேக்க கேக்க கேக்க எல்லாத்தையும் வாங்கி குடுத்துட்டு சுத்தி இருக்குற பா பசங்கல்லாம் அதையே எதிர்பார்க் இருக்குதுங்க
ஆமாப்பா ஆனா ஒரு விஷயம் கேக்றாங்க அது உடனே கிடைக்க கூடாது அந்த பசங்களுக்கு அதோட ஆஹ் எது தப்புண்றீங்க உடனே கெடை கெடைக்கிறதா
தேமே கொஞ்சம் இது பண்ண உட்டு வாய்ங் குடுக்கணும் ஒரு சிலர் வந்து அண்ண இப்பவே இன்னைக்கு காலைல கேட்டேன்னா டக்குன்னு சாய்ந்தரம் ஸ்கூல் உட்டு வரும்போது ஆர்டர் பண்ணிட்டு சர்பரைஸ் அப்டின்னு சர்ப்ரைஸ் பண்றாங்க
ஆஹஹா அந்த பொருளோட வேலுவேஷன் அவங்களுக்கு தெரிய மாட் எதுவும் ஈஸியா கெடைக்கவே ம்ச் எல்லாமே நமக்கு கெடைச்ரும்
பொருளோட வேல்யூவே சொல்லாதீங்க பேரண்டட்ஸோட வேல்யூவே தெரியாமல் போயிடுது
யா சூப்பர் கரெக்ட் தான் இல்லப்பா எல்லாமே அதுவும் ஆனா நீங்க சொன்னது அதுக்கு வேல்யூவான பாயிண்ட் பட் இருந்தாலும் ஒரு பொருள் அதை பசங்க எப்படி வெச்சுிக்கணும் அது என்ன ய எதுக்காண்டி இருக்குது அதெல்லாம் யோசிக்க மாட்றாங்க
நான் சொல்ற அந்த பாயிண்ட் இல்லப்பா நான் சொல்றேன் அந்த பாயிண்டு புரிஞ்சா இந்த பசங்களுக்கு அந்த பொருளோட வேலியூயும் புரிஞ்சிடும அம் அப்பா அம்மா வந்து எவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த பொருள வாங்கிருப்பாங்க. இப்ப இப்ப இருக்க பசங்களுக்கு க்கு வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குது அது எவ்வளவு இது எவ்வளவு எல்லாமே தெரியுது என் பையன்லாம் ரோட் சாட் கூட்டு காட்றோம் நீ இப்டி பண்றல நீ அப்டி பண்றல நீ இது பண்றல எனக்கு அத பண்ணு இத பண்ணு அப்டின்னு உம்
ஹ்ம்
என்னென்ன பண்ணுதுங்கங்கிறீங்க இந்த பசங்கல்லாம்
என் பையன் வந்து ஒரு பையனா ஏழு வருஷம் இருந்துட்டான் அவனுக்கு வந்து அப்ப எந்த விதமான இதுவும் இல்ல வீடு கட்டலை வீட்டுக்கான லோன் இல்ல எதுவுமே கெடையாது இப்ப எல்லாமே சேர்ந்துருச்சு ரெண்டாவது பாப்பாவு சேர்ந்துருச்சு அப்பா அவன் ஏழு வருஷ அப்டி இருந்தப்போ எல்லாமே அவனுக்கு கேட்க கேட்க கேட்க கேட்க வாங்கி குடுத்து அவங்க அப்பா ரொம்ப தப்பு பண்ணிட்டாரு பிராண்டட் டீஷர்ட் பிராண்டட் ஷர்ட்ஸ் மட்டு தா எடுத்து போடு
ஒ ஒ ஒ
இப்ப என்ன பண்றா அந்த ஆலன் சொழின் சிம்பில் இருந்தாதா போடுவோ
ஐயோயோ
இதெல்லா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா
நீங்கெல்லா இவகிட்ட கத்துக்கணு
ம்
பக்கத்துல எதக்கு இருக்கவகிட்ட கத்துக்கணு
ஆ
ம் ம்
அவ வந்து தெளிவான மு முடிவெடுப்பா ட்ரெஸ்ஸே எடுக்க மாட்டா எடுத்தான ஆ ட்ரெஸ் வேணுட்டு முடிவு பண் ஆனா ஆலன் சொலின் தா
அதுலயே போய்டுமே முடிஞ்சுடுமே தோழி ம்
அதுலயு உங்க அப்பா ஆஃபர் போட் இருக்காணுங்களா எதாவது பண்ணியிருக்காணுங்களான்னு பாத் பாத்து அவனுக்கு ஆர்டர் பண்ணி குடுப்பாரு அப்ப இப்ப வரைக்கு அத வந்து அவங்க அப்பா மாத்திக்கவே இல்ல நெறையா ஷ்ர்ட்ஸ் கேட்க மாட்டாங்கல்ல போட்றது எடுக்கறது எடுக்கறோ குடுக்கற காசோட கொஞ் கூட போட்டு எடுத்தோம்னா துணி குவாலிட்டியா இருக்கு ம்ல அப்டின்ருவாங்க
நம்பெல்லா
ஏ நா ஒன்னு சொல்லுட்டா எங்க எங்க அம் அம்மா வந்து ஊர்லருந்து வருஷ வருஷம் தீபாவளிக்கு அனுப்புவாங்க ட்ரெஸ்ஸஸ் ம் அந்த ட்ரெஸ்ஸெல்லா போட மாட்டா
ஆ ஆ ஆ
அப்டியே போன வருஷ அதுக்கு மொத வருஷலா அனுப்புன ட்ரெஸ்ஸ அப்டியே ஏ ஏ ஃப்ரெண்டோட
அதுதா அப்புடியு வளக்க கூடாது
அது அப்டியு வளர கூடாது ம் என்ன பண்றது சேரி டைம் ஆயிருச்சு நீங்க பாருங்க நைட்டு ஆ லேட் ஆய்ருச்சு நாளைக்கு ஆ ம் ம் ம்
ஃப்ரியாருக்கும் போது ஓகே டா பா பாய் குட் நைட்